லோ மா கேக்குது சிஸ் னா சாப்ட்டியா ஆஹ் கேக்குது சாப்ட்டியா ஹு ஹு சாப்டே சாப்ட்டே ஏன் காலேஜ் போல
ஆஹ இன்னிக்கு அதா ஹாஸ்பிடல்ல அண்ணா ஹாஸ்பிடல் இருக்கானா வொடம்பு செர்ல எங் அண்ணனுக்கு அது ஹ் அடிக்கடி லோ பீப் பி போதா அவனுக்கு மயக்கோ வர மாரி இருக்கா
அண்ணா என்னா பண்றாரு
அவ போலீஸ் ட்ரைனிங் விழுப்புரம் தெரியு விழுப்புரத்துல வந்து போலீஸ் ட்ரைனிங் பண்ணியிருந்தா
ஓ அப்டியா
கிரும்னாலேஜி முடிச்ட்டு இந்து காலேஜ்ல தா முச்சா
ம் ம் அதனால செக் பண்றீங்களா போயிட்டு என்னனு ன்னான்னு சொல்ல வுண்ணும் டாக்டரு
அது சொன்னாரு சொன்னாரு அது ஒண்ணில்ல அது சாப்ட மாற்றா அடிக்கடி அதனால அது மாரி ஆவுதா ஆஹ் பரவால்னா ஆஹ் செரியாய்டா வீட்டுக் வன்ட்டா இன்னிக் தா வந்தா நேத்தெல்லா ஹாஸ்பிட்டல்ல இந்தா
உம்
ஹ்ம் இன்னிக்கு டிஸ்ச்சார்ஜ் பண்ணா அதனால கூட இருந்தே அவங் கூட அத்னால லீவ் போட்டே இன்னிக்
ம் சேர் சேர் அதா அந்த வீடியோ கேட்டுட்டு இருந்தன்ல்ல ஆஹ் சாப்ட்டே சாப்ட்டே
உம் ம் சேர்ணா வீடியோ ஆமா ம் ன்னா வீடியோ
அதான்டா நீ ஏதாச்சு வீடியோ பேட் பண்ணிருப்ல அத கேட்ட
ஓகேணா இப்ப அவரு என்ன மாறி இருக்காருன்
அவே வந் து அவனு என்ன மாரி படிச்ட்டு வீட்லா தா இருக்கா அவ கொஞ்சோ நாள் ட்ரேடிங் சைடு கொஞ்சோ தலைவ
அதா சொன்னீங்களே ஒருத்தரை
உம் அவ வந்து ஓன் வாய்ஸ்ல வீடியோ போட்லான் இருக்கா கண்டன்ட் மேக் பண்ணி இதுல இந்த ட்ரேடிங் சம்பந்தப்பட்டு
ஆஹ்
ஆக்டிங்காக கேட்டுட்ருக்கா
அப்டியா சர் நா அம்சூர அம்சூர ஆஹ் நானே இப்போ என்ன இப் இப்ப நா பண்றது கெடையாது இப்ப நா வந்து என்னால பண்ண முடியாத் எங்கிட் டிவைஸ் எதுமே இல்ல ஓ கேவா நானு அந்த வி பி ஃபன் ஃபேக்ட்ரின் சொன்னல ஒரு யூடியூபரு
ஆம்மா ஆம்மா
இப்போ இப்ப வரையு அவனுக் இவன்தா க்ளைண்ட்டா இருக்கா எ தம்பி ஒருத்தவ கேக்குதுங்களா ஹலோ கேக்குதுங்ளாணா ஹலோ
கேக்குதா
கேக்து கேக்து இப்ப வரையு அவ தா க்ளைண்ட்டா இருக்கா எடிட்டிங்ல அவ சூப்ரா பண் பண்ணுவா இப்போ ஃபேஸ் ரிவீல்லா பண்ணிருக்காங்க அவ சேனல் போய் பாருங்க அவர் வைச்சூருப்பாரு ஒரு இப்ப எப்டியு நெறைய லேக் தா வச்சிருக்கரு நெறைய லேக்ஸ் சப்ஸ்க்ரைபர் வச்சிருப்பாரு அவரு
ட்டியா
ஆமாமா இவ விவி வி மீடியானு ஒண்ணு வச்சிருந் ஆ அவ எடிட்டிங் நல்லா பண்ணுவா அவ நா அஜஸ் பண்ற நீங்க போங்க நா வீடியோ அனுப்புற பாருங்க உங்களுக்கு
ம் ம் நீ போவியா டச் விட்ருச்சா நீ பண்றதில்
நா டச் சு பிச் நால எனக்கு டிவைஸ் இல்லனா கரெக்டா அக்டோபர் மாசத்துலருந்து எனக்கு டிவைஸ் வந்துரு எனக் அ ஃபோன் வாங்க போற
டே அவுனு இப்பியேலா ஸ்டாட் பண்ண போறதில்லடா ஒரு ரெண்டு மாசங்கழிச்சுதா ஒரு ஐடியா இருக்குன்னா பண்றது
ஓகே ஓகே ரண்டு மாசனா ஓகே நா அக்டோபர்லா ஃபோன் வாங்கிடுவ
ம்
இந்தாலு கொஞ்சோ லைட்டா டச் வரணும்ல ஃபர்ஸ்ட் இந்த இது வராதுல யோசிக்கணுனா அதுக்கு கரெக்டா எங்க பேக்ரவுண்ட் வெக்கணு நா பாப் அப் சவுண்ட்லா கரெக்டா செட் பண்லா இதுலயே நா சொல்ற நானு ஓகே ஓகே ஓகே நீங்க அப்டி பண்ணணுனா சொல்லுங்க
டியேலா இல்ல அப்டி அவ இது பண்ணது ஒரு த்ரீ மந்த்ஸ் ஆயிடு ஸ்டாட் பண்ணதே
ஓகே ஓகே நா ஹெல்ப் பண்ற சொல்லுங்க
அதும என்ன மழையா பெய்து நம்ம எடத்துல
இல்ல நா இங்கருக்கனா அண்ணனூர்ல இருக்கண்ணா
அப்டியா
ஆமாமா ஃப்ரெண்டு வீட்ல இருக்கே பைக் வாங்குனா போன வார
ம் ம்
கேக்குதுங்களா
ஆ கேக்குது கேக்குது
அதுல போன வார பைக் வாங்குனா அது பைக் வந்து ஷோரூம்ல அந்த பெட்ரோல் இது காமிக்க மாட்டிங்குது
ம்
அதனால கெபாசிட்டு காமிக்க மாட்டேங்குது சொல்லிட்டு அது ஷோரூம் எத்துனு போன இன்னிக்குதா அதனால வர சொன்னா போயிருந்தோ
க்கு அப்டியா
அ நீங்க பிரேம்கிட்ட நா சும்மாதானா இருக்கே
ஆ என்ன வீட்ல எதாச்சு பண்றியா சம்பாரிக்கறக்கு
சும்மா தா இது பண்ற அதுக்கப்பறமா என்ன பண்ற வேற அதா கேம் எப்பனா விளையாடறனா மிச்சபடி வேலைக் போறல வேலைக்கு போறது எனக்கு கரெக்டா இருக்கு டைமு ஆக்சுலா இனா ப்ளேன்னா வேலைக்லா போ கூடாது இந்த மாரி எதனா ஒன்னு பக்காவா ஒன்னு வந்துணு ஒரு முன்னாடி எதுனா ஒரு முன்னாடி வந்ருந்தப்ப இல்ல
வீட்ல இருந்தாலே இம்ப்ளிமெண்ட் பண்ண முல்ல
ஆமா அதுதா அது நேரந்தா அது நேரம் எல்லாமே நேரந்தா காரண நம்ம இன்ட்ரெஸ்ட் இருந்து வந்தம்னா அதுக்கேத்த ஒரு டைம் அமையாது டைம் இருக்கும்போது அதுக்கேத்த பொருள் இருக்காது
புரியல
ம் ம் நீங்க செகண்ட் டிகிரி எதனா படிச்சுருக்கிங்ளானா
ஆ ரெண்டு டிகிரி முடிச்ச
என்னா டிகிரி கேக்குதுங்ளா
கேக்குது கேக்குது
என்னா டிகிரி படிச்சிருக்கிங்க செகன்ட் டிகிரி
எம் எஸ் சி டேட்டா அனலடிக்ஸ்
நானு எம்பிஏ பண்லான்ட்டுருக்கே செகண்ட் டிகிரி
போடு போடு கரஸ்ல போடு சரியா
பெரியப்பா பைய எங் அப்பாவோடைய அண்ண பைய அம்பத் துர் ஐடில எதோ ஒரு பொசிஷன்ல இருக்கா அவ ஆமா அவ அதுதா சரி நீவா கம்பெனில ஹையர் பண்ணிப்பாங்கள ட்ரை பண்ணிப்பாக்களா அப்டின்னா பாக்கலா இது எப்டினு தெரில நம்மங்க அந்த டைம்ல எப்டி இருக்கோ சுட்சுவேஷனுக் அதுக்கு ஏத்த மாரி பண்ணனு என்னா சாப்ட்டீங்க
ஆனா
ம் நான் பிரிஞ்சி சாப்ட்டனா இன்னைக்கு செவ்வா கிழம நான் வெஜ் சாப்ட மாட்ட
பரவால்லயே நா கூட சாப்ட மாட்டேன்டா
ஆ ஆ ஆ நா முருகருக்கு ஒரு நாள் மட்டு சாப்டாமா இருப்பே எல்லா நாளுமே கூட சாப்ட்ருவே அம்மாவாசே சில டைம் அம்மாவாச கூட சாப்ட்றவ ஒரு நாள் மட்டு சாப்ட மாட்டே
என்னோட மைண்ட் செட்டேதா
ம்
செவ்வாகெழமனா சாப்ட மாட்டே
ம் ஆமா ஆமா அப்டி போயின்ட்டு இருக்கீங்களா போயின்னு இருக்கீங்களா இப்போ
ஆமா ஆமா ரெகுலரா சிருவாபுரி போவ திருத்தண்ணி போயின்கினு இருக்கற அரக் கோணம் கிட்டு போயிட்டு
நம் அத்தாவாரா போனா கூப்டுங்க வர போலா
அடுத்தவாரோ திருத்தண்ணி எல்லா போமாட்டன் சிருவாபுரி தா ரெகுலரா போவே இந்த வாரோ நா
யாரார் போறிங்க சிருவாபுரி
நானு எங்கேரியா பசங்கதா
அப்டியா ஓகே ஓகே சிருவாபுரி போ செரி ஓகே பாக்கற நா அடுத்தவாட்டி கூப்டுங்க மூஞ்சா வர்றப்டின்னு பாக்கலா மோஸ்ட்டா நெக்ஸ்ட் வீக் வந்து காலேஜ் போயிடுவே நா பாக்குறேன்னா ம் வெள்ளிக்கிழம சாப்டுவீங்களா நான்வெஜ்ஜு
வெள்ளி கெழெம சனிக்கெழம எல்லா கெழமயு சாப்டுவே செவ்வாகெழம மட்டுதா சாப்ட மாட்டே அது கோயிலுக் போம் போது
சேரி சேரிண்ணா எப்ப கெழம்னீங்க வீட்லந்து
புரில
வீட்லந்து எப்ப கெளம்பனீங்க
ஒன்ற மணி ரெண்டு மணி இருக்கு
கேக்குதுங்களா ஆ வீட்லந்து எப்ப கெளம்பனீங்கன்னு கேட்ட
ஒரு ஒன்றரை மணி இருக்கு
அப்டிங்களா ஒன்ற மணிக்கு கெளம்புனிங்க ஓகே ஓகேண்ணே
ட்ரையின்ல வன்ட்ட
அங்கே நம்பூரலேருந்து இங்கே ஸ்டேஷன் இருக்க எடத்துக்கு வன்ட்டு இங்கேருந்து போறீங்களா ம் ம் செரி செரிணா இ வேலைக்கி போ வேலைக்கி எங்கான ட்ரை பண்ணலாலண்ணா நீங்க
ட்ரை பண்ணிட்டு தா இருக்கே அப்லே பண்ட்ருக்கே ஸ்டார்ட் அப் பண்ணுணா கையில அமௌண்ட் வேணு ஐடியா இருக்
ஆ ஆனா அது சொன்ன மேரி அது வந்து ஆமாணா சொல்றது ஈ சி பட் ஆனா சொன்ன மாரி ஆ பண்ணது பூரா
நம்ம வீட்ல வாங்கி ஸ்டாடப்பே பண்ண
ஆமா ஆமா ஆமா ஆனா அது லாஸ் கூட சில டைம்ல வரு
நம்ம மேல வச்ச ட்ரஸ்ட்டே போயிடு வீட்ல இப்போ நம்ப வேலைக்கு போய் அந்த காசு சம்பாதிச்சு அதுல ஒரு இதுவாச்சுனா கூட அந்த
ஆமா ஆமா ம் ம் கரெக்ட தா அதுல ஒரு கெத்து இருக்கு
வேலைக்கி போயி எதாச்சி இது பண்ணி அதுக்கப்புறோ பண்ணு
செரி செரிண்ணா எங்கன்னா கம்ப்யூட்டரு ஒர்க் க்கணா பா கேக்கலலாணா நீங்க
புரியல
ஏன்னா அக்கௌண்டிங் அது மாதி ஒர்க் அதெல்லா பாக்கலாம்ல கம்பெனி அது மாரி
அதுதா சரி அப்படியே பண்ணிருங்க போனு
ம் கவுர்மெண்ட் எக்ஸாம் எதுனா எழுத வேண்டிதானே
கவர்மெண்ட் எக்ஸாம் லா ஏ வரும்போது எழுதுத எழு நீங்கட்டு
ம்
நா உனக்கு ஏதுனா ஐடியா இருக்கா பிசினஸ் ஐடியா
அததா பிசினஸ் ஐடியா வந்து இந்திசுனா எப்படி சொல்றது ரொம்ப பெருசாலா இல்ல இங்க என்னை ஏங்க என்ன எப்டி சொல்றது எனக்கு வந்து இங்க முன்னாடி ஒரு ஒர்க் ஒண்ணு போயிருந்த என்னா ஒர்க்னா ராட்டின இருக்குல்ல
ஆமா
அதுக்கு ஆப்பரேட்டரா போயிருந்த எல்லா ஆமா எல்லா எல்லா டைம் இரு னா மாறி மாறி இருக்கு பெஸிவல் டை தா மோஸ்டா அது ஆப்ரேட்டர் போனா கெடைக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஐநூறுவா தருவாங்க
ம்
மிச்ச படிக்கு நம்ப லாபம் பாகறது நம் நம்ப கையழதா இருக்குது புரியுதுங்களா
புரிது புரிது புரிது
ஆ அது மாரி
ம்
மாரி பண்ணிருந்த அப்ப வந்து எப்டி சொல்றது வேற ஊரு பசங்க ஃப்ரெண்டா னானுங்க அப்ப சருமா கட ஒன்னு ஆரம்பிக்கலா சொல்
நம்ப ஏரியால ஓடதுடா இப்போ பிளானுக்கேத்த மாரி எடத்த செட் பண்ணு
இடத்த செட் பன்னாலு நம்ம வந்து வில்லேஜ்ல அத அந்த அளவுக்கு அவங்க
அததா சொல்ற சிட்டியில போடனு திருநென்றூர் அந்த மாரி ஏரியால போடலா
ஒரு தேட்டர் ஒண்ணு கட்ணா ஓடுல ஓர் அளவு
அதெல்லா வந்து அமௌண்ட் வேணு தலைவா கொஞ்ச ஹை பேக்கேஜ் அதெல்லா
வெய்டா முடியுல அமௌண்ட்
ஆ
வெயிட்டா தேவைப்படு அமௌண்ட் ஒரு அம்பது லட்ச தேவப்படு ஆமா ஆமா ஒரு அர கோடி இருந்ததுன்னா தேட்டர் கட்டுறதுக்கே போயிடு அப்பமா படம் வந்துச்சுன்னா அந்த படத்த வாங்கி எப்புற அதுக் அதுக்காவது ப்ராஃபிட் எடுக்கதுக்குள்ள
அனா மேரி அது கொஞ்சொ வெருப்பு தா ஸும்மிங் ஃபூல அது மேர் ஸும்மிங் ஃபூ கூட கரட்டா காட்லா நறிய பேன் வெச்சிருகுற ஆனா அதுல ஒரு பாதுர் டோ எங்க சில டைம் வாஷ் பெய்டுவோ செரி கால் பண்ணுங்க அம்மா பேஸ்லா அ